கா ஹாய் கா நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீ ங்க வீட்ல எல்லா எப்டிருக்காங்க ஓகே ஓகேங்க்கா வீட்ல ஒர்க்கெல்லா முடிச்சாச்சாங்க்கா
ஆ ஒர்க்லா முடிச்சாச்சுப்பா தா பண்ணே கொஞ்சநேரோ ஃபோன் பாத்துட்ருக்கே
ஓகே ஓகேங்க்கா குட்டீஸ்லா என்ன பண்ற றாங்க நானாங்கா ம் கொஞ்சோ ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கு அதனால செரி நம்ம ஃபோ ஃபோன்ல வந்து என்ன பண்லா என்ன டிசைன் பண்லானு சொல்லி கொஞ்சோ அத பாத்துட்ருக்கேங்க்கா
ஓ செரி செரிப்பா இங்க குட்டீஸு கொஞ்சோ பாத்தே
ஓகே ஓகேங்க்கா
இவ்ளோ நேரோ டிவி பாத்துட்ருந்தாங்க அப்றோ கொஞ்ச நேரோ ஃபோன் பா பாங்க அப்றோ கொஞ்ச நேரோ வெளாடுவாங்க என்ன பண்றது எல்லா ஒரே மிக்ஸ்டடா வச்சிருக்க வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமாக்கா ஆமாங்க்கா ஃபோன்தா இப்போ ஆமாங்க்கா கிரின் டைமு வந்து நானு முடிஞ்சளவுக்கு கம்மி பண்லானு பாக்குறே எங்கேயுமே வந்து அது முடிய மாட்டேங்குது
ஆமாப்பா என்ன பண்றது நமக்கு சில ஒர்க் இருக்கு போது அவுங்கள வந்துட்டு ஆக்குப்பலடா வைக்கணுனா நாம அப்டிதான பண்ணியாவணு ஏதாது
ஆமாங்க்கா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க்கா
இல்ல பெரியவங்க இருந்தாங்கன்னா வேணா அவுங்ககிட்ட கொஞ்சோ நேரொ பாத்துக்கோங்க அவுங்கள ஆக்குப்பேடா வச்சுக்கோங்கனு சொல்லி சொல்லலா அப்றி யாரும் இல்லன்னா நாம்ளே தா பாத்தாவ்னு இல்லையா
ஆமே பெரியவங்களா இருந்தாலே இப்ப அவங்கல்லா சீரியல்ஸ் பாக்குறாங்க இல்லங்கா அவுங்களோட சேந்து அவுங்களு அதேதா பாக்குறாங்க
அதுவென்னவோ உண்மதா எல்லாரு இப்ப சீரியல்ஸ் அடிக்ட் ஆயிட்டாங்க
ஆமாங்க்கா இப்ப நம்ம வீட்லல்லா பாத்தீங்கன்னா இருக்காங்க அவுங்க சீரியல் பாக்குறாங்க ஆக்சுவலா எ பொண்ணு பாக்க மாட்டாங்க கார்டூனே பாக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு நா பாருன் சொல்லுவே அவுங்க பாக்க மாட்டாங்க இப்போ வந்து ஸ் சீரியல்லா பாக்குறாங்க
அடேங்கப்பா
அவுங்களுக்கு மூவி தா புடிக்கு மூவினா அந்த டாக் மூவி இந்த மாரில்லா புடிக்கு அனிமேஷ ஷன்ங்கறது வந்து பெருசா இன்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாப்பாங்க இல்லன்னா இல்ல டாக் மூவி அப்டின்னா அவுங்களுக்கு டாக்க ரொம்ப புடிக்கு அதனால அத பாப்பாங்க இப்போ வந்து வீட்ல பெரியவங்க இருக்கறதுனால அவுங்க சீரியல்லா பாப்பாங்க நெறைய அதெல்லா போட்டாங்கன்னா இவுங்களு இப்போ மெய் மறந்து அதுலயே உக்காந்துகிறாங்க நா னு என்ன பாட்டி ஆயிட்டியா இப்பவே உக்காந்து இத பாத்துட்டு இருக்கேன்லா கூட கேட்டு பாத்துட்டே
ரா அதாவது ஃபோன்ல என்ன போட்டாலு பாக்குறாங்க
ஆமாங்கா ஆ ஃபோன்ல ஏன் புத்து ஆ என் ஆமா நீங்க என்ன குடுத்தாலு பாப்பாங்க ஆனா டிவில மட்டு நம்ம இத போட்டு பாருனு சொன்னா அது அக்சப்ட் பண்ணிக்கிறது பாக்க மாட்டாங்க அதேதா ட்டு இங்கியு இதேதா நடக்கூ நீ ஏ இத சொல்ற நா இத பாக்குறே அ ஆமா அப்டிதா ஆர்கியூமெண்ட் டுதா வருது நீ ஏ அப்டி சொல்ற நீ அப்றோ நா சொல்லுவே தமா நீ இத பாக்குறதுனால நீ ரொம்போ பேடா த ஆகுற நீ இப்டி இருக்க மாட்ட அப்டின் சொல்லி நம்பஅத டைவர்ட் பண்ணா கூட அது அந்த கொஞ்சோ நேர்த்துக்கு தா நம்போ வந்து அப்றோ நாம்ளே ஒரு வந்து அவுங்குளுக்கு அகெயின்ஸ்ட்டா சொல்ற மாரி நம்மள ஒரு டெரரா பாக்குறாங்க
ஆமா மா அப்டிதா பாப்பாங்க அப்றோ பெரியவங்க நம்ம ஃபோன் கேட்டாலு குடுத்துர்றாங்ளா நாம கொஞ்சோ கண்ட்ரோலா வெச்சிருந்தாலு அவுங்க
ஆமா அவுக்கிட் குடுத்துற்றாங்க ஆமா
அப்றோ அவுங்க ஃபோன்ல வாங்கியே ஸ்கரோல் பண்ண வேண்டியது அப்டியே ரீல்ஸ்
ஆம்மா செவப்பாக்கவேண்டிது ஆம்மா
ஆ ஐயோ ரீல்ஸ் பாத்து பாத்து கடைசில அவ கொஞ்சோ ரொம்ப அடிக்ட் ஆன மாரியே ஆயிட்டா நா இங்க பாப் ப்பா வந்துட்டு அப்றோ ஃபோனே கண்ட்ரோல் சுத்தமா இல்ல அப்டின் சொல்லிட்டுதா அப்றோ ஃபோன கண்ட்ரோல் பண்ணி சரி கொஞ்சோ ஸ்க்ரீன் டைம்மு டிவி பாரு நீ ஃபோன் வேண்டா இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு அனிமேஷனோ இல்ல கே கார்ட்டூனோ எது வேணாலோ பாரு அப்டினு சொல்லி அப்டி கொஞ்சோ டைவர்ட் பண்ணி கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணோ அப்றோ லீவ் வந்துருச்சா
ஆம்மா இங்கியு அதேதா இவுங்க அப்பா ஸ்ட்ரிக்டா வந்து னோ அதுங்கா அதுல பாக்குற வீடியோஸ் மட்டுந்தா குட் நாம்ப சொல்றதுல்லா பேடு அப்டிங்கிற மாரி அவுங்களக் மைன்ட் செட் ஆயிடுச்சு நா செரி ஏதாவது சொன்னேனா தி சீரியல்ல வந்து இப்டிதான வருது அப்டிதா கேக்குறாங்க சிஸ்டர் டிவில இப்டி வ ரீல்ஸ்ல எப்டி வருது அதுல்லா ஓக்கே தான அப்டினா இல்ல அது வந்து அப்டி பா தப்பு கெடையாது நீ இப்போ வீடியோ பாக்றல்ல அதுக்காக தா போட்றாங்க அது எல்லாமே குட்டு ங் கெடையாது எல்லாமே பேடு கெடையாது நம் ஜஸ்ட்டு டைம் பாஸுக்குதா அது பண்ணா அதெல்லா அக்சப்ட் பண்ணிக்க கூடாது அப்டின்னா அதெல்லா கோவந்தா வருது
ஆமா என்ன சொன்னாலு
ட்டுக்கு மேல
வுடமாட்டேங்கிறாங்களேப்பா என்ன செல டைம்லாம் கொஞ்சோ அடிச்சு கூட பாத்துட்டே சில டைம்லா எனக்கு அப்டி கோவம் பீக்ல வரும் உக் என்ன பண்றது கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணோனா ஏதாவது ஒன்னு பண்ணிதானே ஆகனூ
ஆமா இது நா இல்ல நம்ப இத் இதுதா இந்த ஸ்டெப்ல இந்த இந்த டைம்ல நம்ம அவுங்கள கண்ட்ரோல் பண்லனா மறுபடியு இது பண்ண முடியாது நானுமே சொல்லி சொல்லி பாத்தே அவுங்க அப்பா அமைதியா இருந்தாரு இப்ப நா கொஞ்சோ அமை இந்த விஷயத்துக்கு அமைதியாயிட்டே இ அவுங் அவுங்க அப்பா கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட்டாயிட்டாரு இது நோனா நோ தா நீ பாக்கவே கூடாது அது அவுங்கள மீறி ஒரு சில வ இதுல்லா வந்து அவுங்கள செல்லுல எப்டி பேசுறாங்ளோ அதே மாரி வருது ஃப்ளோ
ஆமா ஆமா அதே மாரி ஆக்சன் பண்றாங்க
ஆக்சன் ஆமா அது நமக்கு கொஞ்சோ புதுசா இருக்கு அதனால இப்போ ஸ்ட்ரிக்டா அவரு வந்து நோ
யா
ஆ கேரக்ட்ரே ஆ சேஞ்ச் ஆமா
ஆ அதா
ஆனா ஒரு சில எடத்துல பாத்தா கிரியேட்டிவா யோசிப்பாங்க அந்தல வீடியோஸ் ஒர் இதெல்லாம் பாத்துட்டு கிரியேட்டிவா சொல்றப்போ பரவாயில்லயே அப்டிங்கிற மாரி இருக்கு பேசுறப்போ குறும் பண்றப்போ பாத்தா இதெதால்லாம் நீங்க ஏன் பா க்கிறங்கங்கிற மாரி இருக்கு
ஆ என்னப்பா பண்றது கொஞ்ச கிரியேட்டிவா ஆர்ட் ஒர்க் மாரி பாத்தாங்க அத வந்து லேர்ன் பண்றாங்கன்னா கூட ஓக் கே செரி அந்த மாரி கேட்டா கூட நம்ம வாங்க குடுத்துர்லா பிரச்சன இல்ல ஆனா சும்மா ஒன் இந்த வெறு ரீல்ஸு வீடியோஸ்ஸு அப்ற சும்மா அதையே பாக்கறது அதுல யூசேஜ் இல்லல்ல
த்தறது பே அந்த ஏதோ என்னென்னமோ பேசுறாங்க அதெல்லாம் பா ஒக்காந்து பாப்பாங்க
ஆ ஆ இலாலியேப்பா இதாதா இருக்கு எப்படா ஸ்கூல் ஆரம்பிக்கு அப்டிங்கிற இதுலேயே ஓடிட்டு இருக்கு
ஆமாங்க்கா
அப்பனா கொஞ்ச ஹோம் ஒர்க் ஆக்குப்பைடா பண்ணிட்லா படிக்கிறது கொஞ்ச ஆக்குபைடா பண்ணிடலா அப்போ கொஞ்ச ஸ்க்ரீன் டைம் கம்மியாயிடு நார்மலாவே கம்மி ஆயிடு
கஃவ் ஆமா அந்த கொஞ்ச டயட்னெஸ்ஸு ஆ எல்லாமே அவுங்களுக்கு கொஞ்ச பிஸியா போயிடு
இப்பவு ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க லீவ்ல வந்து வெக்கேஷன் வந்து அத மறந்துரக் கூடாது ம் வெக்கேஷன்ல மறக்கக் கூடாது அந்த இயர்ல படிச்சதெல்லா அவுங்களுக்கு வந்துட்டு அப்பப்ப கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் ஆ ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸு ஒரு ரெண்டு டாப்பிக் மூணு டாப்பிக்கு சும்மா அவங்கள எல்லா எழுத முடியிற அளவுக்கு தா ரொம்பலா இல்ல ஆ குடுத்துருவாங்க சோ அத வந்து உக்காந்து எழுதுப்பா ப்பான்னு சொன்னா ம் ஹு அது ஒக்கா நானே ஒக் க்காந்து பென்சில எடுத்து கையில குடுத்தாதா எழுதுவாளோ அதுவோ உடக்காருவாளோனு தெரியல அந்தளவுக்கு அடம் புடிக்கிறாங்க
ம் ஹு தெய்வமே நாங்க சம்மர் கிளாஸ் அனுப் ப்பிருக்கேங்க வெளையாடுறதுக்கு தா அனுப்பிருக்கே நீ போய் அங்க படி எனக் வந்து நீ இது எழுதணுன்லா நா சொல்லவே இல்ல நீ நா அமௌண்ட் குடுத்து உன்ன வெளையாடுறதுக்கு அனுப்ச்சு விடுறே நா ஸ்கிரீன் டைம் கம்மி பண்றதுக்கு தயவு செஞ்சு அங்க போய் வெளாண்டுட்டு வானா அங்க போறதுக்கு கூட இவங்ளுக்கு போர் அடிக்குதா
ஆஹா
இவங்கள நாங்க எப்டிதா எங்கேஜ்டா வச்சுக்குறதுன்
அவ்ளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் போது அவ்ளோ கேம்ஸ் இருக்கும் போது அவங்ளுக்கு போர் அடிக்குதுன்னா
ஆ அவங்களுக்கு அதுதா ஸ் ஸ் க்ரீன்ல வந்து வச்சு அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கக்கா
ம் ம்
நா அதுனால அந்த அதுதா வந்து அவங்ளுக்கு ரிலாக்ஸு அதுதா அவங்ளுக் நல்லதுன் பாக்குறாங்க ஆனா என் அது வந்து அவங்கள சோம்பேறி ஆக்குது
அதா பா பாப்பாவு அப்டிதா சொல்லுவா எனக்கு போர் அடிக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட சும்மா உக்காந்துருக்க மாட்டா எனக்கு போர் அடிக்குது வெளிய போயிருப்போ அங்க கூட வந்துட்டு எனக்கு போர் அடிக்குது அப்பா எங்க பாத்தாலு போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னே சொல்றா
இவங்களு அதேதா சொல்லுவாங்க நீ போர் அடிக்குதுனா நா இப்ப என்ன பண்ணட்டு அப்டின் கேட்டோன்னா போன் குடு
ம்
இது அவுங்க அப்பா இருந்தாருன்னா திட்டுவாரு எடுக்காதுங்க்கா இல்ல அப்டின்னா நாம்ப திட் திட்றதெல்லா வந்து அவுங்க கண்டுக்கிறது இல்ல ஒவ்வொரு சமயோ வ வச்சிருவாங்க ஒவ்வொரு சமயோ வந்து அத எடுத்து பாத்துக்க வேண்டிதா
ம் நா அதா முடிஞ்சவரைக்கு எல்லா போனையு லாக் பண்ணிருவே
நானு அதுதாக்கா பண் ஆமா ஆமா ம் இங்கேயு எல்லாமே அப்டிதா இருக்கு அப்றோ என்னோட ஸ் போன்ல வந்து தெரியு அவுங்க அப்பா போன் வந்து அவர் பர்மிஷன் இல்லாம எடுக்க கூடாதுன் சொல்லி வச்சிருக்காரு எடுக்காது அது இப்ற பாட்டி தாத்தா அவுங்களோட இதெல்லா வந்து பாட்டி இது லாக் பண்ணி வச்சிருக் கே அவுங்கள சொல்ல கூடாதுன் சொல்லி வச்சிருக் கே அவுங்க சொல்லல அதனால அந்த போன் எடுக்ல அவுங்க தாத்தா போன அப்பப்ப எடுத்து வச்சுக்கிறது சரி எடுத்ததையே சொன்னா கோ வருமேனு கொஞ்ச நேரோ கழிச்சு ஆஃப் பண்ணே நா இவ்ளோ ஸ்கவுண்ட் பண்ணுவே அதுக்குல்ல நீ ஆஃப் பண்லன்னா பனிஷ்மெண்டுன்னு சொல்லுவே ஒவ்வொரு நாளைக்கு ஆஃப் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து நோ
ஒரு நாளைக் போகோ வந்துரு
ஆமா பயங்கரமா வரு நீ ஏ என்ன சொன்ன என்ன வந்து நா என்ன பண்ணாலு நோ நோனே சொல்ற அப்டிம்பாங்க அவங்களெல்லா அதுதா கஷ் செல்ல இருக்கிறதுனால நெறய குட்டு இருக்கு பேடு இருக்கு
அத யூஸ் பண்ண டைம்ல மட்டும் அத யூஸ் பண்ண டைம்ல மட்டு யூஸ் பண்ண பாப்பே நாம்ப்லே நைட்டு தூங்குற நேரத்துல கொஞ்ச நேரோ ஸ்க்ரால் பண்ணுவோ அத அவுங்க பாப்பாங்க அப்றோ அவுங்க மட்டு பாக்குறாங்க நம்ள பாக்க வேணாங்கறாங்க அப்டிம்பாங்க
ஆ ஆ அதையு சொல்றாங்க அது இங்க சொல்ல மாட்டாங் க ஊருக்கு போனாங்கன்னா அங்க எல்லாத்தையு சொல்லி வச்ட்டு வந்துர வேண்டியது அங்க நமக்கு என்ன பண்றோனே தெரிய நமக்கு திட்டு விழுவா
அ என்னடா பண்றது இப்படியோ கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதான் கொஞ்சம் மெரட்
ஆ மெறட்டியது ஆமா ஒரு கொஞ்ச நாளைக்கி அதுக்கப் ப்றோ அவுங்களே நார்மல் ஆயி வாங்க அவுங்களே அவுங்களுக்கே எத குட்டன் அ ஆமா
இதுவாங்க அதுக்கப்புறம் அவுங்களுக்
ஆமா தெரியும் ஆமா அக்கா அந்த கொஞ்ச நாளைக்கி தா ரொம்ப நமக்கு வந்து பெரிய டாஸ்க்கே தா
ஆமாப்பா சேரிடா வை வை நானும் போய் வேலாச்
ஓகேங்க்கா பாருங்க பாருங்க மறுபடி ஃப்ரீயா இருக்கறப்ப கூப்புடுங்க பாய் பாய் பாய்